எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்கள்
ஆ நானு நல்லா இருக்க சாப்ட்டீங்ளா
அ சாப்ட்டாச்சி நீங்க சாப்ட்டீங்ளா
அ சாப்ட்டேப்பா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
அ நல்லா இருக்காங்க நம்ம வீட்டில்யா அனைவரும் நலமா
நலந்துக்கா என்ன ஸ்பெஷல்க்கா இன்னைக்கி
இன்னைக்கு வந்து எங்க வீட்ல உருண்டைக் கொழம்பு
அது எப்டிங்க்கா வைக்கிறது அது தெரியாதுங்கா சொல்லித்தாங்க
ஓகே கடல பருப்பு ஒரு டம்ளர் துவரம்பருப்பு அர டம்ளர் ஊற வச்சுக்கணு உங்களுக்கா அதிக அளவில் நெறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மேரி ஊற வச்சுக்க வேண்டும் ஒரு மூணி மணி மூணு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வேண்டும்
அப்போ நைட்டு போட்டா காலையில வரைக்கு ஊறலா
இல்ல ஒரு மூணும நேரோ இப்ப வந்து ஒரு இப்ப வந்து ஒரு பத்து மணிக்கி ஊற வைக்கிறீங்ன்னா ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு பதினொன்னு பன்னெண்ட் டு அந்த மாரி ஒரு மூணு மண் நேரோ பன்னண்டு ஒரு மணி வரையு ஊறனாப்
தொவரம் பருப்பு கடல பருப்பு சேத்தி ஏங்க்கா
அ ஆமா ஆமா அது கூட வந்து ஒரு நாலஞ்சு காஞ் ச மொளகா சேக்கனு அது இல்லாம
ஊறம்போதே பருப்புல ஊறம் போதேக் அக்கா இருங்க பருப்புல ஊறும்போதே வந்து காஞ்ச மொளகா போட்டு ஊற வெக்கணுமா
ஆமா காஞ்ச மொளகாவு போட்டுக்கணு ஊறம் போதே அதே மாரி பூண்டு போட்டுக்கணு பூண்டு போட்டுக்கணு
பூண்டு ஊரோணும்முங்ளா
ஆமா பூண்டு ஊற வக்கனு
செரிங்கா
சோம்பு கொஞ்சோ போட்டுக்ணு தண்ணி வந்து நம்ப பருப்ப நாலஞ்சு வாட்டி ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிணு
ம்
கழுவிட்ட பிறகு அப்றோ கொஞ்சமா தண்ணி ஊத்தி ‌ஊற வச்சோனே தண்ணியல்லா இழுத்துக்கு
இருங்க்கா
ம்
அப்பறோ
தண்ணி எல்லா இழுத்துக்கு அந்த பருப்பு அப்ப வந்து நம்பளுக்கு தண்ணி தண்ணி ஊத்தி அரைக்க வேண்டியது அவசிய கெடையாது கொஞ்ச தண்ணி அதுல இருக்கு அந்த தண்ணி அப்டியே நம்ப கீழ எல்லா ஊத்த கூடாது நம்ம அப்டியே ஊத்தி அரச்சிக்கணு
செரி்ங்கா அப்ப பில்ட்ரு ஒரு ஒரு களநீர் தண்ணி புடிச்சிட்டு அதுக்கப்பறோ தா நம்ம பருப்பையு ஊற வக்கணு ஏன்னா அந்த தண்ணிய யூஸ் பண்றனால
ஒரு வாட்டி இல்ல ஒரு ஆறு வாட்டி கழுவணு நல்லா
செர் செரி சேரிங்கக்கா
அப்டியே ஊற வச்சு அப்டியே அரைச்சிக்னு அந்த சுவை வந்து நல்லா இருக்கு
செரிங்க்கா
அதுக்கப்பறோ வந்து ஒரு மூணு வெங்காய எடுத்துக்கணு பெரிய வெங்காயமாக இருந்தா பெரிய வெங்காயமா இருந்தா ரெண்டு வெங்காய போது
ம்
அதுக்கப்பறோ வந்து நாலு தக்காளி இல்ல அஞ்சு தக்காளி எடுத்துக்குனு
செரி்ங்கா
எலும்பிச்ச அளவு சைஸ் வந்து புளிய ஊற வக்கணு
என்னங்க்கா
எலும்பிச்ச சைஸு
ஆ
புளிய வந்து ஊற வக்கணு
ம்
அதுகப்பறோ வானொளிய எடுத்துக்கணு
ம்
வானொலியில வந்து எண்ணெ ஊ எண்ணெ ஊத்தணு ஃபஸ்ட்டு
கடல எண்ணெய்ங்களா தே இது ஆ நல்லெண்ணங்களா
நீங்க என்ன எண்ணெ உபயோகரிக்கிங்களோ அந்த எண்ணய ஊத்திகலா
ம் செரிக்கா
எண்ணெ ஊத்திட்டு கடுகு வெந்தய சோம்பு சீரகம்
ம்
இது நாளையு போட்ணு
ம்
அதுக்கப்பறோ ஒரு பச்ச மொளகா கீறி போட்டுர்ணு அப்பற கருவேப்பில போட்டணு
ம்
அதுக்கப்பறமா வெங்காய போடணு
ம்
அது அதுக்கப்பறமா பூண்டு உருச்சது
இல்லங்கா நம்மா என்ன கேக்குறனா பஸ்ட்டு நீங்க வந்து ப அந்த பருப்பு கூட ஃபஸ்ட்டு ஊர வச்சுறீங்க அதோட ஆட்டிட்டு மறுவடி பருப்பையு போட்டு மறுபடியு வந்து பூண்டு தனியா மறுபடி உழுச்சி போடணுங்ளா
ஆமா இப்போ வந்து நம்ப காரக்கொழம்புக்கு பூண்டு போடுவோல்ல
ம் ம்
அந்த மாரிதா
ம்
பூண்டு போட்டுக்னு
ம் சேரிங்க்கா
அதுல வந்து உரிக்காம போடனு தோலோட வாசனைக்காக அது
ஓ ஓ உம்
அது கொஞ்சமா போடனு இதுவு கொஞ்சமா போட்டுக்கோங்க பூண்டு நெறயா கார கொழம்புல சேத்தாலு தப்பு கெடயாது ஏன்னா அது நம்ம ஒடம்புல இருக்க நச்சுத்தன்மைய வெளியேற்றதுக்கு கெட்ட கொழுப்புகள இது பண்றதுக்கு தா பூண்டு
செரிங்க்கா
அதனால பூண்டு சேக்குறதுல எந்த தப்பு இல்ல பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கனு உப்பு கொஞ்சோ போட்டுக்கோங்க கண்ணாடி பதோ வர‌ வரைக் வதக்கிக்கோங்க
உம்
அது வதங்கன பெறகு தக்காளி போடனு
உம் செரிங்க்கா
தக்காளி போட்டு பெருங்காய தூளு மஞ்சத்தூளு மொளகா தூளு
உம்
போட்டுகோங்க ஒங்ளுக்கு தேவயான அளவு மெளகா தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ப மாரி உப்பு தேவயான அளவு போட்டுக்கோங்க
உம்
அது எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து வச்சோம்ல
ஆமாங்க்கா
அத கரச்சு ஊத்திக்கனு தண்ணியா
சேரிங்க்கா
ஊத்திக்கனு நல்லா கொதி வரு நல்லா கலறி விட்டு கோங்க நல்லா கொதிச்
மெளகு பொடி ஆங்க்கா மெளகுபொடி ஏங்க்கா மெளகுபொடி உப்பு மல்லித்தூள் அதெல்லா என்னென்ன பொடி போடனு
மஞ்சத்தூள்
ஆ
பெருங்காயத்தூள்
உம்
உப்பு மொளகாத்தூள்
ஆ செரிக்கா
அது மட்டு போட்டா போது
உம்
அதுக்கப்பறோ புளி கரச்சு ஊத்திக்கோங்க
உம்
புளி கரச்சி ஊத்தனோனே நல்லா கொதிக்கு நல்லா ஒரு நாலஞ் கொதி வரு அப்போதா அது கட்டி தன்ம வரு
உ அந்த எண்ண திரிஞ்ச மாரி வரணு
ஆ ஆமா ரொம்ப சுண்ட குடாது
உ
அதுக்கப்புறோ இந்த பருப்பு வந்து ரொம்ப நைசாலா அரச்சிடகூடாது நம்ம வட பக்குவத்துக்கு கொற கொறப்பா அரைக்கணு இந்த பருப்பு வடைக்கு கொற கொறப்பா அரைப்போ பார்த்தீங்களா
உ ஆமாக்கா
ஆ அந்த மாரி அரச்சு வச்சுக்கணு
உ
அரச்சு நம்ம அப்டியே உருண்ட உருண்டயா புடிச்சு போட்டாலு சரி ஆனா ரொம்ப தண்ணியாலா ஆயிடகூடாது கட்டியாதா இருக்கணு
உ
நம்ம உருண்ட புட்ச்சு வச்சா அப்டியே நிக்கணு
ஓ அந்த அளவுக்கு ஆ
அந்த அளவுக்கு கட்டியா இருக்கனு நம்ம வட தட்டும்போது நம்ம கைல எப்டி இருப்போ அந்த மாரி இருக்கு அதுல நம்லுக்கு தேவைக்கேற்ப வெங்காயோ பச்ச மொளகா கருவேப்பில கொத்தமல்லி அதெல்லா போட்டு பெசஞ்சுக்கணு
ஓ அதுலயுமே போடணுங்களா அந்த பருப்புவடைய அரை க்கும் போதே அரச்சி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியு அந்த வட வட கண்டிஷன்ல எப்டி பண்ணுவோமோ அதே மாரி ரவுண்டு் பண்ணிக்கணுங்ளா
போடா போடாமே நல்லாதா ருக்கு
ஆ
போட்டா இன்னு கொஞ்ச சுவை அதிகமா தரு
சேக்கா அதா வடை எப்டி செய்யிவ் மோ அதுக்கு முன்னாடி கழக்கி நம்ம செ ரெடி பண்ணி வச்சுக்கணு
ஆ அதுல வந்து நம்ம எண்ணைல போடுவோ அது தட்டி தட்டி போடுவோல அது மாரி இதுல போண்டா போடுவா
அத தா எண்ணய்ல போடுறதுக்கு வரைக்கு நம்ம போட ரெடி பண்ணி வச்சிருக் கோனு அப்டித்தானக்கா உ
அந்தமாரி ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா கொழம்பு கொதிச்சி கொஞ்சோ த கொஞ்ச லைட்டா கட்டிப்பதோ வர அளவுக்கு ரொம்ப வந்துர கூடாது ஏன்னா இந்த உருண்ட போட்டோனே அது கட்டி ஆயிடு
ஓ இந்த பருப்பு உருண்டைய போட்டோனே கட்டி ஆயிருங்களா
ஆமா கொழம்பு கட்டி ஆயிடு
ஆ
அந்த புளிக்கரச்சி ஊத்துனீங்க பாத்தீங்களா
ஆமா
அப்பவே இந்த பருப்பு அரச்சு வச்சுக்கணு அந்த வச்சுட்டு பெரக்கு அந்த மிக்சில இர்க மிக்சில அரச்ச அந்த பருப்புல்லா இருக்குல அந்த தண்ணிய வந்து கீழ ஊத்தக்க கூடாது கலுவி அந்த தன் அந்த கொழம்பல ஊத்தினீங்னா அந்த கொழம்பு அப்டியே கட்டி ஆய்டு ஒடனே
சேரிக்கா
கட்டி ஆய்ட்டோனா அந்த உருண்ட ஒன்னு ஒன்னா புடிச்சு புடிச்சு புடிச்ச அப்டி அப்டி அப்டி ஒன் ஒன்னு ஒன்னு ஒட்டாத எடத்துல போடணு வானவலி உருண்ட பண்ணாலே வானவலி வந்து கொஞ்சோ பெருசா எடுத்துக்கோங்க அப்பதா உருண்ட கொழம்புக்கான அந்த அள அகலோ இருந்தாதா போட முடியு நெறைய உருண்டுகள்
செரிங்கா
உருண்ட உருண்டியா போட்டுட்டு அதுக்கப்புறோ ரெண்டு கலக்கி கிலக்கி உட்ற கூடாது ஏனா ஒடஞ்சிடு உருண்ட
ஆ
அப்புடி அந்த கொத்து போட்டு மூடி வைக்கணு கொஞ்ச நேரோ
ஏன்க்கா அதுக்கு எண்ணெய்ல பொறிச்சுட்டு அதுக்கப்புறோ போட்லாமா
இல்லல்ல எண் நீங்க வேணா தனியா உங்குளுக்கு இல்ல எங்ளுக்கு அது மாரி வர அந்த மாரி பண்ண முடியாதுனா இட்லி குண்டால வேக வச்சிடுங்க
ஓ அப்புட் வேக வச்சுட்டு போட்டா கொஞ்சோ கட்டி ஆய்ருமா
ஆ ஆமா வேக வச்சுட்டு போட்டீங்னா வெந்துடு
இது எண்ணெய்ல பொறிச்சுட்டு போட கூடாதா
இல்ல பொறிச்சுட்டுல்லா போடக்கூடாது
ம்
பொறிச்சிட்டு போட்டா அந்த அளவுக்கு ஒடம்புக்கு நல்லது கெடயாது அந்த அளவுக்கு அது நல்லாவு இருக்காது வேணா நீங்க பொறிச்சிட்டு போடுறதர்ந்தா அத சாம்பார்லதா போட்ணுமே தவர இந்த கொழம்புல போடக்கூடாது
என்னக்கா
நீங்க பொறிச்சிட்டு போடத்தந்தா
ம்
வெங்காயோ சாம்பார் தெரியுமா
ஆமா
வெங்காய சாம்பார்ல போட்லா ஆனா இதுல போடக்கூடாது அப்டி இல்ல மோர் ஆ அப்டி இல்லனா மோர் கொழம்புல கூட போடலா
பரவால்ல நெறையா டிஷ்ஷு தெரிஞ்சு வச்சுருக்குறீங்ளா
ஆ ஹ ஆ இதுல போடக்கூடாது
வெங்காயோ இது முடிச்சோனே வெங்காய சாம்பார் எப்டி வக்கிறதுன் சொல்லித்தாங்க
கண்டிப்பா சொல்ற தோழி
ஆ செரிங்க்கா
அதுக்கப்றோ இது வந்து அந்த உருண்ட நீங்க வேக வச்சு போட்டுக்லா அப்புடியு உருட்டி போட்டுக்குலா
ம் செரி்ங்க்கா
போட்டுட்டோனா நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தோனே அது எடுத்து பாக்கணு அழுத்தி பாத்தா வ வெடிக்க கூடாது அமுங்குணு அழுத்தி பாத்தா அமுங்குணு வெந்துட் வெந்துட்ட கண்டிஷன் உங்களுக் தெரியுல
ம் ம்
அது வெந்துன்ச்சான் பாக்கணு வெந்துட்டோனே ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியெல தூவி எல்லாருக்கு குடுக்கலா கொழந்தைங்களா விரும்பிஸ் சாப்டுவாங்க பெரியவர்களு விரும்பி சாப்டுவாங்க
செரிங்க்கா ரொம்ப நன்றிக்கா உங்ககிட்ட இந்த இது பகிர்ந்ததுக்கு நல்லா இருக்கு புது புதுசா இருக்குங்க்கா அந்த சமையலு
ஆ இதுக்கு வந்து நம்ம பொரியலோ இல்ல வேற எதுவு செய்யணுனு அவசியம் கடையாது அப்பளோ இல்ல பப்படோ வடக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா
ஆமாக்கா
அத வச்சு சாப்புட்லா இதுக்கு வந்து தொட்டுக்க பொரியல்லா நம்ப செய்யணுனு அவசியமே கடையாது இந்த கொழம்புக்கு மட்டு
சேரிங்க்கா
அந்த உருண்டைய வச்சு கூட சாப்புட்லா
என்னங்க்கா
அந்த உருண்டய வச்சு கூட சாப்புட்லா
சேரிங்க்கா, ரொம்ப நன்றிக்கா
ரொம்ப நன்றிங்க ஒங்ககிட்ட பகிர்ந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி
செரிங்க்கா இன்னொரு ஒரு கால் வேணா பண்ணுங்க நைட்டுக்கு எத்தன மணிக்கு ஃப்ரீயா இருப்பீங்க
ஆ
நா அட்டண்டர் மட்டுந்தா பண்ண முடியு, கால் நா பண்ண முடியாதுங்க்கா அதுக்காகதா கேக்ற
சரிங்க தோழி நான் வைக்கிறேன்
ம் சேரிங்க்கா